ஆ
ஹலோ
வணக்கதோழி ஆஹ் கேக்குது தொழி வணக்கம் தோழி
வணக்கம் என்ன பண்றீங்க தொழி
அஹ் நல்லா இருக்கீங்களா தோழி வீட்டு்லதான் இருக்கா தோழி
நல்லா இருக்குன் தோழி வீட் தாலு வீட்டல தா சொல்ரிக்க
செரி தொழி வேலைய ல்லா முடிஞ்சுட்டா தொழி
எல்லா வேலையு முடிஞ்சது உங்களுக்கு வேலை முடிஞ்சதா
ஆஹ என்னால
உம்
என்ன டாபிக் தோழி கோயில் பத்தியா
கோவில் கோவில் திருவிழா இருக்குது எனக்கு மிகவும் பிடிச்ச கோய்ல்லாம் முருகன் கோவில் இப்போ
முருகன் கோயில்ல தோழி எனக்கு மிகவும் புடித்த கோயில் வந்து சிவன் கோயில் தொழி
ன் சிவன் என்ன உங்களுக்கு அப்பா
ஆஹ்
அப்பா சாமி புடிச்சிருக்கு எனக்கு பைய சாமி பு
உம் ஒ ஒ ஒரு கோவில்
ஆமா அவளோதா அவங்கவுங்க மைண்ட் செட்கு ஏத்தாப்ல சொல்லு தோழி அங்க கோயில் போற பிரசாதம் செஞ்சட்டு போவீங்களா
அ செஞ்சி எடுத்துட்டு போவோன் தோழி எங்களுக்கு வந்து இங்க வந்து விநாயகரு கோயில் இருக்கு அங்க த்தீங்கன்னா எங்க வீட்ல இருந்து வந்து தேங்காய் உடு கொடுப்பே ஆஹ் புளிசாதம் இதெல்லாம் கிளறி வந்து நாங்க அன்னதானத்துக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டு கொடுப்போம் தோழி
உம்
இன்ஆடிபிள் தொழி நீங்க ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா
கிடைக் நேரம் கிடையாது ஆனா பெரும்பாலும் செஞ்சிருக்க நேரம் கிடையாது ஆனா பிரசாதம் போடுறப்ப மெக்ஸ் போயிருவ
கரெக்டா இது அது பேர் என்ன சஷ்டிக்கு போயிருவேன் ஷஸ்டிக்கு போயிருவே அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும்
எங்க வீட்ல பக்கத்துல வீ ஆ பிரதோஷம் போவ தோழி மாச மாசத்துல ரெண்டு பிரதோசமும் வந்து என்னுடைய
சொல்லு தோழி
குழந்தைகள் கணவர் எல்லா சேந்திருந்து பிரதோஷம் போயிட்டு வந்துருவோம்
ஓ ஆமா அது து ரொம்ப சிறப்பா இருக்கு நெறைய அபிஷே
ஆ பிரதோசத்துக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம் பாலு தயிரு இதெல்லா வாங் வாங்கி கொண்ட கொண்ட குடுத்துட்டு பாத்துட்டு வருவோம் தோழி நீங்க தோழி கேக்குதா தோழி காதுல விழுதா நா பேசுறது